ஹலோ ஆ வணக்கம் சிஸ் ஆ நல்லாருக்கிங்ளா
நல்லாருக்கே சகோதரி நீங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லாருக்கே சாப்ட்டிங்ளா
ஆ இல்லைங் சிஸ்டர் காலைலதா சாப்ட்ட நானு இனிமேல்தா மதியத்துக்கு சாப்படணு நீங்க சாப்ட்டிங்ளா
ஆ நா சாப்ட்ட
என்ன சாப்ட்டிங்க காலையில சமையல் என்ன பண்ணிங்க இன்னைக்கு
இன்னைக்கு மதிய வந்துட்டு சப்பாத்தி அதுக்கப்ற சன்னா கிரேவி பண்ண அதுக்கப்ற இது சொரக்கா பொரியல் பண்ண அதுதா இன்னைக்கு மதியான லன்ச்சு
ஓகேங் சி செரிங்க சிஸ்டர் ரைஸ் பண்லிங்ளா நை
இல்ல இன்னைக்கு ரைஸ் பண்ல மு நா எப்பயு கொஞ்ச காய் கொஞ்ச ஜாஸ்தியா சேத்து க்கறதுனால வந்துட்டு சும்மா சைடிஷ்க்காக ஒரு சும்மா ஒரு சப்பாத்தி இல்லன்னா வந்துட்டு காலைல வந்துட்டு எம் பையனுக்கு லன்ச்சு பேக் பண்ணுவே அது தயிர் சாத இல்ல எதா ஒரு வெரைட்டி ரைஸ் குடுத்துடுவே அது வந்து கொஞ்ஜோன்னு மீதி இருக்கும் அதுவே வச்சுட்டு ஏதாவது பொரியல் வச்சுட்டு சாப்ட்ருவா இன்னைக்கு வந்துட்டு சப்பா சப்பாத்தி இது பண்ணி கொடுத்தே அதனால சப்பாத்திய வச்சு சாப்ட்டாச்சு
சரிங்க சிஸ்டர்
நீங்க என்ன லன்ச் இன்னிக்கு
நா லன்ச் வந்துட்டு சாம்பார் நான் வந்து காலையில பொங்கலுக்கு சாம்பார் வச்சினாங்க சிஸ்டர் அதுவே கொஞ்சம் இருந்துச்சுங்களா சரி வொயிட் ரைஸ் வச்சி சாம்பார் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன் சிஸ்டர் நானு சரி தம்பிக்கு மட்டும் சரி காலைலயே கொஞ்சம் வெண்பெங்கல் அவனுக்கு குடுத்தனால சேரி மதியத்துக்கு வந்து அவனுக்கு அரிசி கஞ்சி குடுத்துக்லான்னு எனக்கு கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க சிஸ்டர் நானு
ஓ சரி சரி ஓகே ம் சாப்ட்டுவானா ஒழுங்கா
ஆ ஏதோ சாப்டுவாங் சிஸ்டர் இன்னு இ கால்ல இருந்து கொஞ்ச ஒழுங்கா சாப்பிட மாட்டடிங்கது கொஞ்சம் ஒடம்பு கொஞ்சம் நல்லா இல்லைங்களாட்டுக்கு
ம் கிளைமேட் சேஞ்ச் நல்லா இருக்கு
ஆமாங் சிஸ்டர் அவனுக்கு போன வாரத்துல இருந்து ஒடம்பு என்னமோ மாரி இருக்குங்களாட்டுக்கு நல்லா இருக்கா ஹாஸ்பிட்லு போலான்னு பாத்தா கொஞ்ச பரவால்ல அப்பற அத்த சொன்னாங்க ஏதோ கொழந்த வந்து நழுங்கிட்டா போல ரெண்டு அந்த ரெட்டிப்பு வயசு ரெட்டிப்பு மாசம் வந்தாலே பசங்களுக்கு சேராதுங்களாமா
ஆமா ஆமா
இதனால இப்ப அவக்கு வந்து இப்ப ஒன்ற ஒன்றரை வயசு இப்பதான்ங்க சிஸ்டர் பிறந்தருக்கு கணக்குக்கு இப்ப வந்து பன்னண்டு மாசம் முடிச்சு ஆறாவது மாசம் பெறக்குதுங்களா ஆனால வந்துட்டு இங்க வந்து பா பக்கத்து ஊர்ல வந்து மந்திரிப்பாங்களாமா அவங்க அவங்க மந்திரிக்கிறது நல்லா இருக்கும்ங்களாமா அதனால அங்க போய் வந்துட்டு ஒரு மந்திரிச்சுட்டு வி விபூதி ஒண்ணு பூசிட்டு வர சொன்னாங்க சாயந்தரம் தா தூக்கிட்டு போணும் அவர
ஓகே ஓகே நாங்களு எ பையனுக்கு அப்படிதா பண்ணுவோ ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு டல்லா இருக்கு அப்படின்னா அந்த இதுல ஒடம்பு கெ கெட்டுக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த இங்க கோயில் இருக்கு ஆஞ்சிநேயர் கோயிலு அங்க போயிட்டு அந்த அவ பேஸ்லயே வந்துட்டு தண்ணி தெளிப்பாங் ங்க அந்த மாரி பண்ணிட்டு ஒரு தாயத்த கட்டிட் ட்டு வந்துட்டா கொஞ்ச சரியா போயிடும் நா நார்மலாயிடு அந்த எதா பயம் இருந்தா கூட சரியா போயிடு சொல்லுவாங்
ஆமாங் சிஸ்டர் அது வந்து ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறா அப்ற அத்த கூட சொன்னாங்க தூங்கவே மாட்டிக்கிறானாட்டிக்கு இவங்க தொட்டில போட்டு ஆட்டனாங்களம்மா அர மணி நேரம் தூங்னானாம்மா அப்பற அழுதுட்டே இருந்தானாம்மா அப்பற காலைலயு ஒழுங்கா சாப்புட்லைங் சிஸ் ச்சா அப்பற இப்பயு பாத்து இவனுக்கு முட்ட மட்டு கொடுக்கலானு பாதி சாப்ட்டா அப்டி வேக வச் சி குடுத்தோன பாதி பாதி சாப்ட மாட்டேன்ட்டா சேரி ரொம்ப தொந்தரவு பண்ண வேணா அப்பறம் ரொம்ப தொந்தரவு பண்ணா வாந்தி எடுத்து வச்சி
ஆமா ஆமா கரெக்ட் ம்
சேரி பரவால்ல போன வாரமே சண்டேவே போ சொன்னாங்க அத்தையு மாமாவு அப்பறம் நாங்க தா வந்துட்டு சேரி ஒடம்பு சரில்ல இதுல போய் நம்ப எதுக்கு நம்பிட்டு பரவால்ல அவனுக்கு ஏதோ ஒரு வயிறு கீது கெட்டுருக்கு சாப்ட்ட ஃபுட் ஒத்துக்காம தான வாந்தி எடுத்திருக்க அப்டின்னு நெனைச்சோ அவங்கதா பாத்துட்டு சேரி எதுக்கும் அவங்க சொன்னதுக்காக போயிட்டு வந்தற்லா ஒரு தடவை அப்டிதாங் சேரி ரொம்ப முடி முடியாம இருந்தா அது மாரி பண்ணவு அவனக்கு கொஞ்சம் ஒடம்பு கொஞ்சம் பரவால்ல நல்லா இருந்தா
ம் ம்
இன்னிக்கு பண்ணிட்டு வந்துடோம்னா கொஞ்ஜோ நல்லாருப்பா அப்டின்ட்டு
ஆமாமா அதுவு அது கரெட்டு தா அது பண்ணிட்டு வறது ஏனா ஏதா ஒரு பயோ ஏதா இருந்தா கூட அந்த முன் மூஞ்சில அந்த தண்ணி தெளிக்க போதோ இல்ல தாயத்து கட்னா கொஞ்ஜோ பரவாலயா இருக்கு நா எல்லா நம்பிக்க தானே நம்ப இது நம்பிக்க தானே
ஆமாங் சிஸ் அது நமக்கு வேற டல்லா இருக்கானா ஆமாங்க நமக்கு வேற டல்லா இருக்கா பாக்கவே நமக் ஒருமாரி கஷ் டமா இருக்கு எதுமே சாப்டவு மாட் கேக்றான் தூங்க மாட்டா நமக்கு யோசனையாவே அதுவே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு
ஆமா ஆமா நீங்க பண்ணிட்டு வந்துருங்க அத பத்தி அதனால நம்ப நம்பிக்கதா சரியா பொயிடு கண்டிப்பா பண்ணிட்டு வந்துடீங்கன்னா ஓகே ஓகே ம் அப்றோ காலைல என்ன சாப்டீங்க
அதா செரி காலைலிக்கு வெண்பொங்கல் பண்ணே நானு வெண்பொங்கலே வச் ஆஹ் அதெல்லா அந்த சாம்பார அங்க சீர் அதுவே இருக்குன் சொல்லி அதுலயே கொஞ்ஜோ சேத்தி வச்ட்டே போல நானு அதுவே இருக்குங்களா செரி ஒயிட் ரைஸ் மட்டு வேண்னா வச் இல்லாட்னா அவ வந்து கொஞ்ஜோ இனிப்பு கொழுக்கட்ட மாரி கேட்டாரு
ஓகே
வந்து சே பால்வாடில குடுத் சத்துமாவ் இருக்குனு நெனச்சுட்டு அத வச்சி அப்டியே நா கொழுக்கட்ட மாரி பண்ணிருவேனா செரி அத மாரி பண்ணி விட்ரலா அந்த சாம்பார் இருந் சின்ன நைட்டுக்கு இத சூடு பண்ணி வச்சுக்கலா அப்டின்ட்டு ஒரு மடிவு முடிவுல இருக்கே சிஸ்டர் நானு
செரி செரி ஓகே ஆ நா குட கேள்விபட்ருக்கே அந்த ஒரு பா என்ன பால் பால்வாடில அந்த ஆ ஆ அந்த பவுடர் மாரி குடுப்பாங்கல்ல சத்து மாவு மாரி
ஆஹ் ஆமாங்க அது வந்து மூனு டைப்புங்களா சிஸ்டர் நம்ப கன்சீவா இருக்கும் போது குடுப்பாங்க சிஸ்
ஆஹ் அது தா நா கேள்விப்பட்ருக்கே நா ஊர்ல இருந்தப்போ அந்த மாதிரி வந்து ட்டு யாரோ வாங்குனாங்க எனக்கு தெரியாது ஆனா வந்து அந்த மாரி குடுத்தாங்க அப்டின்னு சொல்ட்டு கேள்விப்பட்டே அது கூட குடிச்சா ரொம்ப சூப்ரா இருக்கு டேஸ் ச்ச அப்டின்னு சொல்லிர்க்காங்க
ஆ ஆமாங் சிஸ்டர் அது விடங் சிஸ்டர் அந்த டேஸ்ட்டவுடைங் சிஸ்டர் இப்ப வந்து கொழந்தைங்களுக்கு குடுக்குறது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு இது வந்து ரொம்ப வந்து இந்த ஆ இது வந்து ரொம்ப மில்லட் சம்பந்தப்பட்டது ராகி கம்பு சோளோ அர கேள்வரகு அதுக்கப் அப்பறோ வந்துட்டு சிவப்பரிசி அதுல ஒரு ஏழு வகையான மில்லட் இருக்கு சிஸ்டர் அத கலந்து தா பவுடர் பண்ணி குடுக்குறாங்களாமா அது வந்து கொழந்தைங்களுக்கு வந்து நீங்க சத்தமாவு உருண்டையாவோ கஞ்சாவோ தோசையாவோ இது வந்து இந்த பான் கேக் மாரி சொல்றங்கல சிஸ் அந்த மாரி நீங்க கோதும மாவோட மிக்ஸ் ப்பண்ணி கூட குடுத்தீங்கன்னா சத்து அப்டின்னாங்க நா வந்து புதுசா வந்து கொழுக்கட்ட யூடியூப்ல பாத்தனீங்கன்னா கொல்கட்ட பண்ணலான்ருந்துச்சு செரி இந்த பிடி கொழுகட்டையு சொல்லுவாங்க அப்டியே இந் நாட்டு சக்கரையு தேங்காவு துருவி போட்டு இனிப்பும் அப்டியே போட் வேக வெச்சு சாப்டுவே அது ஒருத்தடவ பண்ணனுங்களா அது நல்லா இருந்துச்சு செரி அதனால அதயே நம்ம கண்டனியூ பண்ணி இன்னிக்கி அவுரு கேட்டாருங்களா செரி அத பண்ணி ஆ ஆப்டநூன்க்கு அப்டியே லஞ்சு சப்டியே முடிச்சிரலான்ட்டு டிசைட் பண்ணிருக்கே
ஓகே ஓகே அ ஓகே நானே அத அரிசிமாவுல பண்ணுவே எப்பயு வெறு கொழுக்கட்ட வந்துட்டு உள்ள அந்த ஸ்டபிங் மாரி தேங்காவு சர்கரையு வச்சுட்டு ஸ்டபிங் மாரி பண்ணி பண்ணுவே அதுக்கப்பறோ இதே மாரி பிடி கொழுக்கட்ட மாரி எல்லா தாளிச்சு போட்டு அப் பிடியே வேக வச்சு எடு
த்துல காரத்துலயாங்க சிஸ்டர் நா நா வந்து நா அ நா வந்து அதுல வந்துட்டு நா பால் கொழுக்கட்ட தா சிஸ்டர் பண்ணுவே அதுவே எனக்கு ரொம்ப புடிக்குங்களா பால் கொழுக்கட்ட தா செய்வே நா அடிக்கடி அதா செஞ்சிருக்கே நானு ஆமா பட் டேஸ்டுவிஸ் கொஞ்சோ நல்லாருக் ஏன்னா அந்த உள்ள வந்து அந்த கொழுக்கட்டைக்குள்ள வந்து து இனிப்பு நமக்கு எறங்காது தனியா வந்து இனிப்போடா நம்ப சாப்புற மாரி ருக் கோ அப்பிடிங்கம் போது வந்துட்டு நீங்க வந்து பிடிகொழுக்கு எப்டியோ இந்த பால்கொழுக்காட்ட வந்து தேங்கா பாலோடு ஏடுத்து சாப்புடும் போது உங்களுக்கு ஓர் அளவுக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு டேஸ்டு வைஷ் கொஞ்சே நல்லாருக் உங்களுக்கு
ப்பால் எடுக்கறதே பெரிய வேலையாச்சே
கண்டிப்பா தேங் நா வந்து தன்னியா பண்ணமாட்டே ஹஸ்பண்ட் எப்ப இருக்குறாரோ அப்ப அப்ப வந்து அவர் வந்து தேங்காய் வந்து குட்டி குட்டி பிசா கட் பண்ண சொல்லிட் ட்டு அவர வந்து தேங்காய் நல்லா கிரைண்ட் பண்ண இந் மீன் மத்த வேலையல்லா நா பண்ணிப்பேன் நானு தேங்கா பால் எடுத்து வடி கேட்டி வச் வெள்ளத்த காச்சி சுடுதண்ணி வச் அதந்தல்லாம் நா பண்ணிப்ப தேங்கா கட்பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்
இப்ப சில பேர் வந்துட்டு வெறும் தா பால்லேயே வந்துட்டு அந்த கொழுக்கட்டைய பண்றாங்க அது எப்படி இருக்கோ
பால்ல அது நா பண்ணதேயில்லா ஏன எங்களோட எங்களோட அன்னி வந்து ஒரு ரெசிபி சொல்லிருக்காங்க எங்க சிஸ்டர் வந்துட்டு அது எப்படி தெரியங்களா சொல்லட்டுங்கள நீங்க
ஆ சொல்லுங் சொல்லுங்க ஆ கண்டிப்பா
இப்ப நம்ம டாரெக்டா அந்த தேங்காப்பால்லா நம்ப எடுக்குறோலைங் சிஸ்டர் நம்ம இந்த மாரி ரொம்ப பெரிய வேல எல்லா பண்ணாம நீங்க வந்து இந்த கொழுகட்ட உருண்டிய நீங்க வந்து புடிச்சு குட்டி குட்டி உருண்டயா உங்களுக்கு புடிச்ச சேப்லா நீங்க வந்து புடிச்சு வெச்சுக்கோங்க புடிச்சு வெச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த குழு நீங்க அந்த கொழுகட்டைக்கு வந்து சுடுதண்ணில ஆவில தானே வேகு அதுக்கு பதிலா வந்து கொஞ்சமா ஒரு சொம்பளவு அந்த கொழுகட்ட முழுகற அளவுக்கு நீங்க வந்து சுடுதண்ணி வந்து ஒரு தண்ணி வந் து ஒரு பாத்தரத்துல கெட்டியான பாத்தரத்துல ஊத்தி வச்சு நல்லா கொஞ்ச கொதிக்க விட்ருங்க அந்த தண்ணிய அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்பற நீங்க பிடிச்சு வெச்ச கொழுக்கட்டைய வந்து ஒவ்வொன்னா அதுல வந்து மெதுவா மெதுவா போணு நீங்க ரொம்ப வேகமா போட்டிங்னா கொழுக்கட்ட வந்து ஒடஞ்சிருங்ளாமா மெதுவா நீங்க போட்டிங்னா அந்த கொழுக்கட்ட வந்து ஒரு பத்து நிமிஷத்திலியே தண்ணில நல்லா வேகட்டு தண்ணில நல்லா வெந்தது க்கப்பற நீங்க இந்த பச்சரிசி மாவு தனியா கொஞ்ச வெச்சிருப்பிங்க அத வந்து அந்த அந்த அந்த மாவ தனியா ஒரு ஒரு தண்ணில வந்து கரைச்சி வெச்சுக்கோங்க நீங்க கரைச்சி வெச்சு அந்த கரைச்சி வெச்சதைமே வந்துட்டு இந்த சுடுதண்ணி சுடுதண்ணில கொழுக்கட் ட வேகுதில்லைங்க அது கூடயு வந்து அந்த தம் தண்ணியயு நீங்க ஊத்திருங்க ஊத்திட்டு ஒரு நல்லா அஞ்சு நிம்ஷ் சோ வந்து நல்லா கொதிக்கிட்டு உங்ளுக்கு சக்கர இருக்கு இல்ல சக்கர அல்லது வெல்லோ அல்லது நாட்டு சக்கர இது உங்களுக்கு மூணுல வந்து எது ஒ கேவா இருக்கு அத வந்து அந்த தண்ணிலியே நீங்க போட்ருங்க தண்ணில நீங்க போட்டீங்ன்னா வந்துட்டு ந அந்த தண்ணிக்கு அந்த இனிப்புக்கு நல்லா வந்து கொதிச்சிரு நல்லா வந்து நல்லா டேஸ்டிய நல்லா ஆயிரும்ங்ளா வந்துட்டு நல்லா நல்லா ஒரு பத்து நிம்ஷ் எகேன் வந்து நீங்க ஒரு பத்து நிம்ஷ வந்து நல்லா கொதிக்க விட்டீங்க கடசில வந்து தேங்கா இருக்குல்லைங் தேங்கா நல்ல வந்து கட் கூடாது துருவி இருக்கு தேங்கா திருகுலலா திருவிக்கோங்க துருவிட்டு மேல நல்லா தேங்காய் நல்லா அந் பொரியலுக்கு போட்ற மாரி நல்லா அல்ல தூவி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிம்ஷோ நல்லா பாயிலானதுமே நீங்க ஏறக்கனீங்கனா ஒடனே சாப்ட்டா இது இந்த தேங்கா பால் கொழ்கட்ட மாரி டேஸ்ட்டு நல்லார்க்
த பாலெல்லா ஊத்த வேண்டாமா?
பால் நீங்க ஊத்த வே பால் உங்களுக்கு ஆப்ஷனல் தா சிஸ்டம் உங்ளுக் தேவ உங்களுக்கு விருப்ப இருந்துச்சினா நீங்க ஊத்திக்லா நீங்க வந்துட்டு அந்த
த்தரோல்ல அப்பவே உங்களுக்கு திக்னஸ் வந்துருமா அதுல
ஆ ஆமாங் சிஸ்டர் நீங்க அதுல அந்த அரிசிமாவ் ஊத்தி தண்ணி கலக்கறீங்கல்ல அப்ப நீங் ஊத்தர மாவ் வந்து நீங்க பால் அதுக் ஊத்த வேண்டா நீங்க அதுவே உங்களுக்கு திக்னஸ் குடுத்துரு நல்லா வே உங்களுக்கு நல்லா கிரீமியாவே உங்களுக் கெடைக்கு என்ன
ல்லம் இல்லனா வந்துட்
நாட்டு சக்கரையு போட்டுக்கலா ஆ பிரௌன் சுகரு நீங்க போட்டுக்கலா எனக்கு தெ ரிஞ்சு நீங்க வந்து ப்ரௌன் சுகரு வெல்லமு நீங்க போட்றது ரொம்ப சில பேர் வந்து வெல்லத்த வந்து காச்சி வடிகட்டி பாகெடுத்து போடுவாங்க உங்களுக்கு அது டைமா கு அப்டினா நீங்க வந்து வெள்ள சக்கர அல்லது நாட்டுச்சக்கர நீங்க ஒடனே போட்டு நீங்க அல்ல மிக்ஸ் பண்ணிட்டு கடைசில தேங்காய் பூவ் மட் டு நீங்க போட்டு ஒரு அஞ்சு நிம்ஷோ பாயில் பண்ணி கொதிக்க விட்டு எறக்குனீங்னா சாப்பட்லாமா என்ன மத்த கொழ்கட்டைல நம்ம தேங்கா பால் எடுத்து பண்ணும் போது தேங்கா நம்ளால வாய்ல கடிக்க முடியாது இது நீங்க பண்ணீங்னா தேங்கா துருவியோட அந்த கொழுகட்டயோட அந் தேங்காயு கொஞ்சோ நமக்கு வாய்ல சிக் குங்களா அப்டி சாப்படும்போது கொஞ்சோ நல்லாருக்குங்களாமா
ஓகே ஓகே இது நல்லாருக்கு இந்த ரெசிப்பி நா ட்ரை பண்ணி பாக்கறே ஏன்னா அது பெரிய வேல நீங்க சொன்ன அந்த தேங் கா பால் எடுத்து பண்ற
ஆமாங் சிஸ்டர் ஆ‌ எனக்குமே தெரியாதுங் சிஸ்டர் இத அதுக்கப்பறந்தா பண்ணதுக்கப்பறந்தா சொன்னாங் களா செரி இந்த மாரி ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணலா அப்டின் சொல்லிட்டு நா ட்ரை பண்ணுவேங் சிஸ்டர் நா அதுக்கப்பறோ ராகி மாவுல வந்து புட்டு செய்வீங்ளா
ஆ ராகி மாவு புட்டு செய்வ நானு அது வெறு மாவு தான லை ட்டா தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்பறோ கைல உருண்ட பிடிக்கற மாரி அந்த பதத்துக்கு வந்த உட்னே அத மிக்
ஆ ஆமாங் சிஸ்டர் நீங்க உ ஆ உருண்டப் ஆ உருண்ட பிடிச்சிட் நீங்க அப்டே வந்து உதிரி உதிரியா நீங்க எடுத்து வேக வச்சுட்டு நீங்க அப்பறமேட்டுக்கு உங்களுக் புடிச்ச மாரி நாட்டு சக்கர அது வெள்ள சக்கர தேங்கா துருவல் அப்றோ துள்யூண்டு ஏலக்கா கூட அதுல இடிச்சு போட்டு அப்டே ஸ்பூன்ல சாப்ட்டீங்னா கொஞ்சோ நல்லாருக்குன் சொல்லுவாங்க
ஓகேவ் கே ஆ இது நா பண்ணுவே எப்பயு நேரமு ஆயிடுச் சி தோழி நம்ம இன்னொரு இணைப்புல சந்திக்லாம ரொம்ப நன்றி ம் நன்றி